கேக்குதா., ஆ எப்பிடி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
ஆ நானு நல்லா இருக்கே அப்புறோ ஆதுமாமா முழுதிரச்சி இன்னிக்கு நீங்க என்ன ஞ்சிங்க
நா இன்னைக்கு வந்து இடியாப்பம் அப்புறோ வந்து இட்லி அப்புறோ இட்லி வீட்லியே செஞ்சிட்டே
அப்பிடியா இடி இடி இடியாப்பம் செய்ய தெரியுமா உங்களுக்
ஆஹ் முதலதான் செய்ய தெரியாது ஆனா இப்ப ப்ரோ ஆயிட்டேன் நானு, இடியாப்பம் டூ மினிட்ஸ்ல போட்டு றது
எதுல அது அது பர்ஸ்ட்டு பிழிய வருமா ரொம்ப ஹாடா இருக்குன்ல்
இல்ல இல்ல எனக்கு அது பஃர்ஸ்ட்டு ரொம்ப த ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சது ஆனா இப்ப பூட்டு பூட்டி என்ன ஆக்சுவல்லா வந்து ஒரு ஈஸியான மேட்டர் ஆயிருச்சு அது ரெண்டு செகண்டல ரெண்டு நிமி நிமிஷத்துல இருந்து மூணு நிமிஷத்துல போட்டு முடிச்சறேன்
அப்படிங்களா ஏன் அவ்ளோ ஈஸியா இருக்கா
ஆ அவ்வளவு ஈஸியா ஆயிடுச்சு எனக்கு இப்போ
உம்
மாவு வீட்டு்லே யிருக்கு சோ வந்து தண்ணி வந்து அது ஓரளவுக்கு பதம் தண்ணி அது ஒரு பதம் இருக்கு அந்த பதத்துக்கு அது கொதிச் சிருச்சனா அத ஊத்தி உருண்ட புடிச்சி போடும்போது ஈஸியா அதுவே வந்து அந்த சூடு தண்ணியிலயே போட்டுடிருந்தா கரெக்டாக இருக்கு. ஈஸியா வருது அதுவே கொஞ்ச நேரம் விட்டா அந்த மாவு ஹாரட ஆயிருது அதனால அதது போடுறதுக்கு கஷ்டமாயிரும் அதனால அந்த இது அந்த செரி பதத்துக்கு போட்டு போட்டு போட்டு
நாங்கல்லாம் இடியாப்பம் கடையில தாங்க வாங்கறோம் இன்னும் நாங்க இதுல வாங்கலங்க கடையில தாங்க வாங்குறோம்
அப்படிதான் இருந்தேன் அப்புறம் வந்து இங்க வந்து எனக்கு கத்து குடுத்தாங்க கத் கத்து குடுத்து நறைய வாட்டி மிஸ்டேக் பண்ணிட்ட அப்புறோ இப்பதா வந்துது போட்டு போட்டு போட்டு இப்ப இந்த மந்த் துலியே நா ஒரு ஒரு எ இப்ப இந்த மந்த்து ஸ்டார்ட் டைம்மா போர்றது புரூஃப்பு தோட்டின் போர்ட்டின் டேஸ் ஆயிருக்குமா ஆனா இந்த மந்துலியே நா ஒரு பைவ் டூ சிக்ஸ் டைம்ஸ் போட்ருக்க அதுவும் வந்து அ டுவெல் டூ தோட்டின் பீப்
ம் ஆ பரவால்லையே ஏ அவ்ளோ இடியாப்பம் போட்டீங்களா
ஆமா ஒரு ஒரு டைம்மு டுவெல்த் தேட்டின் பீப்புல்ஸ் இருக்கும் போது இடியாப்பம் போட்டுற இரு இல்ல செவன் பீப்புள்ஸ் இருக் இருக்கும் போது இதா வந்துரு இன்னிக்கு ஒரு பிளேட் தா அதனால டூ மினிட்ஸ் இவருக்கு மட்டுந்தா எ ஹஸ்பண்ட் மட்டுந்தா
ஆ ஆ ஆ
ம் அந்த இட்லி வெந்துட்டே இருக்கு அந்த கேப்புல இடியாப்பம் போட்டுட்டு ரெண்டுமே ஒரே டைம்ல எறக்கியாச்சு அவ்ளதா வேல முடிஞ்சுருச் அது வேகுறதுக்குள்ளயே சாமான் எல்லா கழுவியாச்சு நமக்கு வந்து ஒரு வேல முடிஞ்ச் வெச்சுரு
ஆ வெரி நைஸ் அது வர்ல ஸ்மாட்டா முடுச்சுட்டீங்க இடியாப்பம் எல்லா நா கேள்விப்பட்ருக் அது ரொம்ப பெரிய வேல அப்டினு அதுனா அவ்ளோ ஈசியா இல்லன் தெரியுது ஆ ம்
நானு அப்டிதா நெனச்சுட்டு இருந்த பட்டு இப்போ அந்த மாரி தெரில இடியாப்பமா சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்ரு
ஓஹோ ப தொடர் ஆயட்டு உங்களுக்கு
உம் இப்ப சப்பாதி தா கொஞ்ச வந்து ரிஸ்கா இருக்க நா சப்பாத்தி ஃபுலா வந்து கல அது சாப்டா கலந்துரே எல்லாமே கண்ரோல் பண்ணிரு ஆனா அதுக்கு வந்து குக் பண்ணும் போது பாதி வெந்துறுது பாதி வேக போ மாட்டேங்கிது இல்லேனா வந்து நடுல மட் விட்டா அப்பலம் ஆயிடுது இல்ல சைடு ஃபுல்லா வெந்
இல்ல நா சப்பாதி ஓகேவா பண்றே ஏன்னா எனக்கு சப்பாத்தி போடு ட்டி பழக்கமாயிடுச்சு எங்க வீட்ல இடியாப்பம் லா சாப்ட மாடாங்க ஏ வீட்டுகாருக்கு புடிக்காது இடியாப்பம் என்னோட மாமியாருக்கு புடிக்காது மாமனாரு புடிக்காது எனக்கு மட்டுதா புடிக்கு அதனால நாங்க வந்து எனக்கு வேணுனா ந என் பசங்களுக்கு எனக்கு வேணுனா இங்க-இங்க ஒருத்தவுங்க வண்டில வராங்கள அவுங்கிட்ட இருந்து நா ஓ டுவெண்டி தேர்டிக்கு வாங்கிட்டு நா எ பசங்க சாப்பிட்டே எனக்கு சாப்டணுன்னு தோணுது ச்சுனா நாங்க மோஸ்லி சப் சப்பாத்தி சாப்டுவோ உம் மோஸ்லி சப்பாதிலா இல்ல இவரால தா எங்க வீட்ல வந்து சாப்பாடு தா ரைஸ் தா மார்னிங் மட்டு்தா டிபன் ஆஃப்டநூன் அண்ட் நைட் அங்க வந்து ரைஸ் தா எனகு எனக்கு டிபன்லா நைட் டைம் டிபன் எனக்கு செட்டே ஆகாது புடிக்கவே புடிக்காது எங்க உம் மம்மி வீட்லயு அதேதா இங்கேயு அதேதா நா சொல்லிட்டே ம்மா நீங்க நீங்க டிஃபன் சாப்டாலும் சாப்டுங்க எனக்கு மட்டும் சுழி எனக்கு என் பசங்களுக்கு சாப்பாடு நான் பண்ணிடேனு சொல்லிட்டேன் சோ அதேதான் உம்
நல்லது எனக்கு இங்க இங்க வந்து காலையிலயே நைட்டும் டிஃபன்னுங்க மத்தியானம் மட்டும் சாப்பாடு
ஹ்ம்ம்
ஆஹ் ரெண்டு பேரு இன்லாஸ்ம் வந்து ஒடம்பு முடியாதவங்க நைட்ல சாப்பாடு சாப்ட கூடாது அதனால தா ஏ ஹஸ்பண்டக்கும் இடியாப்போம் அவருக்கு ஒடம்பு தெரியிலனு சொல்லீட்டு போயி பொண்ணுங்களுக்கும் சாப்பர்றாரு
பசங்களுக்கு நைட் டைம்ல டிபன் கொடுக்காதிங்க வளர்ர பசங்க அவங்களுக்கு நீ இப்பவே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணாதீங்க நைட் நேரத்துல ரைஸ் கொடுங்க டூ டைம்ஸ் குடுக்கணும் நீ ரைஸ் ஆப்டர்ூன் அண்ட் நைட ஏன்னா நீங்க ஆ வந்து அவங்க வந்து டிஃபன் சாப்ட்டு தூங்குனாங்கனா தூக்கோம் வராது கரெக்டா சோ நீங்க எப்படியாச்சு நைட் டைம் பசங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் சாப்டங்கன்னா ஃபீலீங்கா இருக்கும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சோம் கொஞ்ச நேரம் ஆமா ரைஸ் குடுக்கணுமா
ஓகே ஓகே எனக்கு ரைஸ்ஸு மதியானமே வந்து ஃபுல்லாவே ஃபினிஷ் பன்னிருவே நானு ரைஸ்ஸு லெஃபட் ஓவர் ஆனதே ரொம்ப பர்ஸ்ட் மலையாளத்துல இருந்து அதுனால நான் வந்து இத சா ப்ரேக் ஃபர்ஸ்ட்டு
இல்ல இப்போ ஓகே நீ நீங்க வந்து ஆஃபன் குடுக்காதீங்கன்னு சொல்லவரேன் இப்போ ஓகே நீ நீ நீங்க வந்து டெய்லி சில பேர்லாம் வந்து பாத்ருக்கேன் பசங்களுக்கு டெய்லியும் கொடுக்குறாங்க அதெல்லாம் கொடுக்கவே கூடாது
ம்
எப் எப்ப வாச்சு ஒரு நாள்னா ஓகே உம் ஏன்னா பசங்க வளர்றாங்கல சோ அவங்களுக்கு நீங்க ஃபுட் ஆ அது அதனால அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கா கோத்து தூங்க வச்சீங்கன்னா அவங் கொஞ்சோ எக்ஸ்ட்ராவா தூங்குவாங்க ஏன்னா நைட் நேரத்துலதா அவங்க வந்து குரோத்தே ஆவாங்க அவங்க
ம் ம்
பில்லிங்கா ஆக்குங்க பசங்கள டிபன் கொடுத்து ட் லைட் ஆக்கிடாதீங்க சேரிங்களா அதெல்லா பன்னீர் குடுங்க முட்ட டெய்லி ப்ரோட்டின்ஸ் ஆட் பண்ணுன் கேள்விபட்டே அக்சன் டாக்டர் சொன்னது. பயிரு முறு முட்டை சிக்கன் டெய்லி ஒண்ணு புரோட்டீன்ஸ் கம்பல்சரி இது ஆ பசங்க கிட்ட இருக்கணுமா ஏன்னா இப்போதா வளர்றாங்க சோ இ அவங்க அவங்களுக்கு இது வந்து ஹேபிட்டாவே ஆக்குங்க
ஓகே
இதுதா நம் பணி ட்ருக்கே நல்லா பன்னீரு சாப்பிடமாட்டே என் சரி கேள்வி பட்டத்துல இரு என் பொண்ணுத நா குப்பிட்டு ந பண்ணிரலா
ம் ம் அது முட்டை நைட்ல சாப்ட்டா வந்து நெஞ்சிலியே இருக்குன்னு சொல்றாங்க
ஆ
முட்ட நைட்ல சாப்ட்டா
ஃபாட்டிக்கு ஒரு ரொட்டீன் சொல்றே நா
ஓகே ஓகே ஓகே கேகே
பா டேக்கு ஒரு புரோட்டீன்
ஓகே ஓகே என் பாப்பாவைய என் பொண்ணுக்கு ஏதாவது வந்த டயட் ரெடி பண்ணு என்னன்னு தெரில ஹை ஹைட்வர்றதுனால வெயிட் கம்மி ஆயிட்டா அவ எனக்கு அதுதா யோசச்சிட்டு இருக்கே அவளுக்கு எதாவது வந்து டயட் ரெடிபன் நனு ஒண்ணு
ம்
பையனுக்கு பிளான் பண்ணியாச்சி என்ன மாரி கொடுக்கணுன்னு இப்பதா பிளான் பண்ணி முடிச்சிருக்கே அப்போ இன்னைக்குதா வந்து என்ன மாரி க்லான்வண் ட்டரதுன்னு புரிய மாட்டேங்குது
ஓ இல்ல இது ம் பொண்ணு என்ன ஏஜ்
இப்போ அவங்களுக்கு வந்து இப்பதா ஒன் இயர் ஆயிருக்கு
ம் இப்போதா ஒன் இயரா
ஃபீடு வேற பண்றன்னா அதனால வந்து அவளுக்கு என்ன டயட் குடுக்குறதுன்னு ஒரு கன்பியூஷ் எநாவே இருக்கு எனக்கு
ம் அப்டிங்களா அவளுக்கு உங்க பொண்ணுக்கு வந்து ஒன் இயர் ஆச்சுன்னா எக்கு இருக்குல அதோட மஞ்சள் மட்டு குடுங்க சேரிங்களா இல்ல அதுக்கப்புறோ வந்து புரூட்ஸ் குடுங்க பிஷ்னஸ் குடுங்க சாப்பாடு நைட் நேரத்துல டால் ரைஸ் எல்லா இருக்கு அது குடுங்க தாலு ஒன் கைண்ட் ஆஃப் புரோட்டீன் சேரிங்களா அதுக்கப்புறோ என்னயே என்னப் பண்றீக்கன்னா குக்கர்ல நீங்க மோஸ்ட்லி ஒன்ஸ் செஞ்சு வெச்சுக்கோங்க அரிசி எடுக்கலயா அரிசி அதுக்கப் ம் தொவரம் பருப்பு ஆ அதுக்கப்புறோ வந்து ம் பச்ச பருப்புன்னு சொல்லுவாங்க அது அது நீங்க நல்லா கழுவிக்கோங்க
ம்
ஆ அரிசி ஒரு கப்பு இது வந்து ஹாஃப் கப் தொவரம் பருப்பு அர ஹாஃப் கப்பு வந்து இது பச்ச பருப்பு தொவரம் பருப்புக்கு பதிலா நீங்க வந்து மைசூர் பருப்பு இருக்குல அது வேண்னா ம்
ஆ
ஹ ம்
என்ன பண்ணனு
இருங் ஒன் மினிட்
ம்
ம் அது நீங்க கழுவி வெயில வந்து காய வக்கணும் சீரகம் போட்டு கொஞ்சோம் ஐயையோ
என்னாச்சி
ஆ கழுவி நீங்க காய வச்சிட்டு அதுக்கப் புறோ நீங்க மிக்சில போட்டு அரைக்கணும் அவ்ளோதா அது ஒரு இது மாரி தால் மிக்ஸ் மாரி குக்கர்ல ஆ ஆமா குக்கர்ல போட்டு அவ்ளோதான் வடிச்சி குடுங்க நான் என் பொண்ணுக்கு அதுதான் குடுப்பன் மோஸ்ட்லி
ஓகே ஓகே ஓகே அப்ப காரம் இருக்காது இல்ல அதுல நம்ம வந்து கொஞ்சமா லைட்டா உப்பு போட்டு
மெளகு போட்றணும் பெப்பர் பெப்பர் காரத்துக்கு பெப்பர் போட்டுட்டு குழந்தைக்கு குடுங்க ஹெல்த்தியா இருக்காம இருப்பாங்க வெயிட் லாம் வரமாட் ரொம்ப ஹெல்தியா இருப்பாங்க கொஞ்சம் பீலிங்கா இருக்கும் கொழந்தைங்களுக்கு ம் ஆ இது ஆப் இன்னொன்னும் குடுங்க நைட் டைம்ல கொடுக்கலாம் நீங்க நைட் டைம்ல வந்து கொழந்தன்றதால அவுங்களுக்கு இட்லி இடியாப்பம் உப்புமா இருக்கு இல்ல அது அத குடுங்க உப் உப்மா
ஓகே அப்டி இந்தா ஓகே ஆ குட்டி அம்மா ரவா நைட்ல சாப்பட கூடாதுன்னு சொல்லுவாங்க
அதெல்லாம் குடுக்கலாம் ம் நாலா குடுத்துருக்கேன் இப்ப என் பொண்ணுக்கு
அப்பனா ஓகே என் பொண்ணுக்குதான் இன்னும் குடுக்கறதுல ஒரே டயட் கன்பியூனா இருக் பையனுக்குன்னா இது குடுக்கலா இது குடுக் ஒரு நிம்ஷோ பாக் வர
ம் ம்